ஹலோ லோ
ஹலோ
ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா கா
இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி சாப்டிங்களா
ங்க
நல்லா இருக்க தோழி நீங்க
நாங்க இப்பதாங்கஸ் சாப்
சாப்டீங்களா
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி ஆஸ் சாப்ட சாப்டந் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இன்னிக்கா நா வந்து நறைய வேல இருஞ்சுங்க வீட்ல சாட்டடேவா சாட்டடே எப்டி இருந்தாலு ஃபுல்லா வீடெல்லா கிளீன் பண்ண வேண்டியது வீக்கண்ட் வீக்கெண்ட்லதா நல்லா வேல ரெஸ்ட்டே கெடையாதுங்க நீங்க என்னப் பண்ணீங்க
நா ஒண்ணு பண்லங்க காலையில இருந்து நல்லா சாப்டுட்டு படுத்துன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கங்க
ம் என்ஜாய் பண்ணுங்க
அப்டி இல்லிங்க எங்க ஹஸ் ஹஸ்பண்டு இன்னிக்கு சென்னைக்கு போயிட்டாருங்க அதனால நானு ஏன் பசங்களு இன்னக்கி ரொ ம்ப ஃப்ரீயா இருக்குறோ ஜாலியா இருக்கோ அவரு வந்தாதா எது ரொம்ப ஒர் க்கு இருக்கு இப்பல்லா அதிகமா இல்லைங்க நல்லாதாங்க இரு க் ம் நல்லா இருக்குதுங்க ஜாலியா இருக்குதுங்க நல்லா சாப் தாங்க இருக்குறோ என்னா பண்ணிட்ருக்கீங்க இப்போ
இப்ப வந்து துணி வாஷ் பண்ணிட்ருக்கேங்க இன்னக்கி எல்லா இந்த பெட் கவரு கர்ட்டன்ஸ் எல்லா இன்னக்கி எல்லா கழட்டிட்டு தொவச்சிட்டு திருப்பியு போடுவே இந்த வீக்டே வீக்கெண்டு வந்தாலே இப்டிதாங்க
ஆமாங்க வொ வொர் க்குதாங்க பொம்பளைகளுக்கே தலையெழுத்து அதானுங்க ஏங்க யாரு ஆம்பளைங்க அவ்ளோ ஒர்க் எல்லா செய்யறாங்க பொம்பளைகதாங்க நம்பதாங்க கஷ்டப்பட்டுனுக்குறோ என்னங்க
அது தலைல எழுதி இருக்கு படிச்சாலு சரி படிக்கல னாலு சரி வீட்டு வேலைக்குன்னு எழுதப்பட் டுருக்கோ
ஆமாங்க நேத்து ஒரு காமெடி பாத்தங்க இதேதாங்க அதாவது ஏன்டீ பிசிக் ஸு பி எஸ் சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு இந்து இந்த வேலைக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி ஏம்மா ஏன்க்கா வச்சீங்கன்னா அவங்க அக் கா கிட்ட கேக்கறாங்க த்து அவங்க அக்கா சொல்றா இயற்பியலு என்னாத்துக்கு தெரியுமா எவ்ளோ அரிசி போட்ணு எவ்ளோ கணக்கு போட்ணுன்னு பாத்து போடறதுக்குத்தா சமையல் செய்யறதுக்கு வேதியல்னா தெரியுமா எதல எதுல எது கலக்கணுன்றது தெரிஞ்சிக்கறதுக்குதா கணக்கு என்னாதுக்கு போறோ யில போயிட்டு கரெக்டா வாகிங்னு வரோ மா சில்ற வாங்கறமா இரு தா இது இன்னாத்துக்கு சொல்லுங்க அ அப்பிடிதாங்க அச்சு நீங்க டாக்டர் கூட ஆவுங்க நீங்க இன்ஜினியரிங் கூட இருங்க அ ந எங் ஆ போ ம்மாங்க ஒரே ஜாலிய இஞ்ச்சிங்க எங்க ஊர் கங்கை அம்மா திருவிழா ரொம்ப பேமஸ் ங்க எங்க அக்கா எங்க அக்கா தங்கச்சி ஆமாங்க எங்க அக்கா தங்க சிங்கால வந்திருந்தாங்க அது குறிப்ப எங் பெரியாக்கா ரொம்ப மோசங்க ஆஹோ ஆஹ
பெரியவங்கன்னா அப்பிடிதானங்க இருப்பாங்க
இல்லைங்க சின்ன வயசுல ரொம்ப கொடும்புங்க அவசில
நீங்க சின்ன பசங்க இல்லையா
இல்லைங்கா சின்ன பசங்க அப்பிடிப் சொல்லி சொல்லி எங்கள வந்து அந்த மாரி அடிமையாவ வச்சிருந் க்கறாங்க போத்துல இந்து ஏங்காந்து வயத்தெரிசல கேக்குறிங்க நீங்க வேற என்னன்ன கூடபரால்ல என் சின்ன தங்கச்சி கதறுவாங்
ஆஹ
அவளல்லாவே ஓடிடுவாங்க அதுவு பின்னு எங்க அப்பா அம்மா அவள வந்து ஓடிடுவாங் அவங்களு பயப்படுவாங்க பயங்கர டரருங்க என்னங்க நெனச்சிட்டு இருக்கீங்க பயங்கர டரருங்க எங்க அண்ண எங்க அண்ண கூட அப்படிதாங்க எங்க அண்ண கூட அப்படிதாங்க அவனு அப்படித்தாங்க அப்பாவீல்லா இல்லங் ஆ அவள பாத்தால அவனு பயப்புடுவாங்க
ஐயோ மெரட்டி மெரட்டி எல்லாரையு மெரட்டி வச்சிருக்காங்களா கொழந்தைங்கல்லா ஸ்கூல் போயி
அப்பிடிதாங்கப் போய்ன்ங்கிது பொழப்பு நாங்களு இப்படிதா செஞ்சுட்டு இருக்கோ என்ன இன்னிக்கு ஒரு தயிர் சா சாப் ப்லான் ரொம்ப ஆசப்பட்டே அப்பறோம் பாத்தா மழன்னா மழங்க எங்க ஊர்ல உங்களுக்கு மழ வருதுங்களா
நேத்து சரியான மழங்க இங்க அடுச்சு பேஞ்சுது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மண் நேரத்துக்கு விடா மழ ரோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க கிளைமேட்டு நேத்து வெயிலே தெரியில எங்க வீட்டு பக் கோ
ஆ
இன்னிக்குப் பல்ல காட்டுதுங்க
இல்லங்க இன்னிக்கூட செரியான வெயிலு எங்களுக்கு மழங்க ஒன் வீக்கா ம் சொல்லுங்க சொல்லுங்க
நேத்திக்கு ரொம்ப நல்லா இருந்துது கிளைமேட்டு பிளஸ் பிளசன்டா இருந்தது வெயிலே பாக்க முடியலங்க அவ்ளோ மழ பேஞ்சுது குளு உண்மையா இருந்தது இன்னிக்கி அதுக்கு அப்டியே ஆப்போசிட் செரி அதனாலதாங்க காலையிலே செரி துணி எல்லா இன்னிக்கி எடுத்து போட்டு தொவச்சு காய போட்டு உள்ள வெச் ச்சுல்லான்ட்டு இன்னு ரெடிப் பண்ணிகிட்ருக்க
ஆ ஆமாங்க செய்ங்க செய்ங்க நம்மள உட்டா யார் செய்வாங்க அந்த வேலய யாரு செய்ய மாட்டாங்க ம் இங்க பாருங்க எங்க பைய ச ஒரு பேண்ட்டு எங்க காணோன் தேடிட்டு இருந்தாங்க நா அலமாரில எல்லா மடுச்சு வெச்சுருந்த வெளிய போற துணி எல்லாம் மடுச் ச்சு வெச்சேருவ இங்க உள்ள நம்ப வெளியில எங்க போற டிரெஸ்லா பீரோல இருக்கு இவ என்ன பண்ணிருக்கா அந்த பேண்ட காணோன் தேடிருக்கா எல்லாத்தையு தள்ளி உட்டு அவம் பாட்டுக்கு போயிட்டுக்குறாங்க
அச்சச்சோ திருப்பியு உங்களுக்கு வேலைங்ளா பசங்க அப்டிதாங்க அவங் ளு ஒண்ணுக்கு பெருசா கண்டிக்கவு முடியல நம்மலா எல்லா செய்ய வேண்டிதா இருக்குது என்ன
ஏங்க ஆம்பள பசங்க அப்டித்தா இருக்கறாங்க
பொட்ட பிள்ளைங்களு இப்ப அப்டிதாங்க இருக்குதுங்க ஆம்பள பிள்ளைங்களே மேலு இப்போ ட்ட பிள்ளைங்க அத விட மோ எப்டி எனக்கு ரெண்டு பொண் கொழந்தைங் ங்க அப்பாடி எப்ப நா ஏன்டா தப்பு பண்ணுனு
தப்பு பண்ணதுனால தாங்க ப்ரச்சனயே இப்போ ஆமாங்க என்னங்க பண்றது ஆ கொழந்தைங்கனாவே அப்டிதாங்க அப்டின்னு நம்ப அப்பா அம்மா உட்லீங்ளே
அ எ பசங்க ரெண்டூ ரொம் ம்ப எங்களுக்கு வந்து பதினேழுதாங்க ஸ்கூல் ஆரம்பிக்குது
ஐயோ சோ அ அ அ அ
முடீல
ம் எல்லா நிம்மதியாக்கறாங்க பெத்தவங்க எல்லா ர்மே நிம்மதியோக்கறாங்க எல்லார் மே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிச்சுன் ஜாலியா என்ஜாய் பண்ணுகறாங்க உங்களுக்கு பாவ பதினாலா தேதியா
அடுத்த வார வரைக்கு அதுக்கப்ற திருப்பியு சனி ஞாயிறு வரு வியாழக்கிழம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு
ம்
திருப்பியு சனி ஞாயிரு லீவு இவங்க என்னத்த ஸ்கூல் வைக்கிறாங்களோ தெர்லங்க வெயில்க்காக
ஏங்க ஒரு அஞ்சு நாளா ஸ்கூல்ல வச்சு ரெண்டு நாள் லீவுர்றதுக்கு கேத்துட்டுனுக்கிறீங்களே அஞ்சு நாள அந்த டீச்சருங்க அந்த பசங்கள
பாவங்க நிஜமாதாங்க இந்த டீச்சருங்க நிலமதாங்க கஷ்டமா இருக்கு நிஜமாவே பெரிய விஷய அந்த பசங்க அப்டிங்களா கங்கிராச்சுலேஷன் இப்ப இப்ப கண்டிநியூ பண்ற ப்ரீங்ளா
இல்லிங்க ஒரு ஃபோர் மந்த்தா வீட்டு்லதா இருக்கே
ஏ நீங்க
வீட்ல இருந்து கொஞ்ச இல்லீங்க கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிக்கணுங்க ஜூலை ஏழா தேதிய ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட அ டெட் எக்ஸாம் படிக்கணும் மறுபடியும் ஒரு எலிஜிபில் டெஸ்ட்ரு ன்னு ஒண்ணு வைக்கிறாங் ங்கே அதுக்கு ஸ்கூல் போய்ட்ட படிக்க முடியா
இப்ப நனைச்சினே இல்ல இப்ப ஸ்கூலுக்கு போனோனா கரட்டா சிக்ஸ் ஓ க்ளாக் ஆவுதுங்க வரத்துக்கு சிக்ஸ் ஓ க்ளாக் ஆயிட்டு அதுக் துக்கு மேல நா வந்து டயாடா வந்து வீட்டு வேல்லா செஞ்சு முடிஷ்ட்டு மறுபடியும் நாம் படிக்கறது வந்து வ ஸ் ஸ்கூல் வர்க்கும் பயங்கரமாக்குதுங்க ஸ் ஸ்கூல் வர்க்கும் குடுத்து அனுப்பிறாங்க அந்த ஓர்க்கும் செய்ணும் ஆதலால்
கஷ்டோங்க நெஜமாவே ஸ்டூடண்ஸா விட இந்த டீச்சருங்க கஷ்டோங்க நஜமாவே கஷ்டம்லாங்கே ஓக்கார கூ இப்பல்லா நறைய வந்து ரூல்ஸ் போட்ருக்காங்கேங்க இங்க பாருங்க டீச்சருங் வந்து டேபிள் தெர்ல உக்காராப் கூடாது சாப்பற டைம் இ த என்ன பசங்கல கண்டிக்கலா டீச்சருங்கள இப்பல்லா ரொம்ப கண்டிக்கறாங்க ஆமா எ என் ஃப்ரெண்டு கூட சொல்லிருக் க்காங்க ரொம் ம்ப கஷ்டம்ப்பா நா வந்து நம்ம நம்ப பாத்த டீ ச்சஸ்ங்கலாம்
வேற அ
ம் அப்பல்லா அவுங்கள பாத்து பயப் படுவாங்க இப்ப பிள்ளைங்கள பாத்து நாங்க பயப்பறோம்
அதே தாங்க அதே தாங்க ஏ அப்படியேங்க அவங்களுக் கை காட்டி நாங்க பதில் சொல்றம் அவுங்க எங்களுக் கொஸ்டின் எழுப்புறாங்க நீங்க யாரு எங்க மேல கை வைக்க
அய்யய்யோ ரொம்ப மோசங்க அப்பல்லா டீச்சருங்க அடிப்பாங்க எல்லா கண்டிக் கிறதுனால தா இன்னிக்கு இந்த நிலமையல நல்லா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு இப் போ பேஸ் சி அதட்டி பேஸ்னாலே கம் பிள்ளைன் வேற மாரி போயிடுது
உ அப்டித்தாங்க இருக்குது உ உ ரொம்ப கஷ் டமா இருக்குதுங்க போங்க ஆ அதுக்கே எனக்கு அந்த நெஜமாவே அந்த டீச்சர் தொழிலே வந்து நானு ரொம்ப வெறுத்துட்டேங்க ரொம்ப வெறுத்துட்டே ஏண்டா அந்த தொழில போணுமோன்றது ரொம்ப ரொம்ப வெருத்துட்டே பதினஞ்சு வர்ஷோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருங்கங்க பத்து வருஷோ ஒரு ஸ்கூல்ல கன்டினியுவா ஒர்க் பண் ன்ன ஒரு நாளு எனக்கு சளிப்பே வர் லங்க பரவாயில்ல ஒரு நாளு லீவு போட மாட்டே பேஸ்
நா என்ன சொல்றேனா நீங்க வந்து பக்கத்துல ஏதாவ்து தெரி ஏனா வந் து மந்த்லி உங்களுக்கு கிரெடிட் ஆகுரதே பெரிய விஷயோ இல்லயா நமக்கு யாரு குடுப்பா படிச்ச படிப்ப வேஸ்ட் போககூடாது நம்ம பண்ணு பிள்ளைங்களு பெரியாளாகனு பணோ தானங்க எல்லாத்துக்கு மே ஆ அது இருந்தாலே ஒரு தெம்பு தானேங்க இல்லாத குறை தானங்க எல்லா எடத்லயு கஷ்டமே அது இருந்தாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ப யான பலோனு சொல்லுவாங்க இல்லயா பணோ இருந்தாலே யான பலோ தா ஒரு மனுஷனுக்கு
ஆமாங்க கரெக்டங்க கர க்டுங்க நீங்க சொல்றதென்னமோ கரெட்டு தாங்க என்ன
உ
என்ன ஒண்ணுனா ரொம்ப கஷ்டங்க என்ன எந்த ஸ்கூல் போனாலு எதுனா ஒரு வந்து அதிகாரத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா அத வந்து ஒரு டீ ச்சர் ஆகலனா ஒருத்தருக்கு கொஸ்டின் ரேஸ் பண்ட்டாங்கனா அவங்கள வந்து எவ் ளோ நிமத்துங்க அவ அவமான படுத்த முடியுமோ அவ்ளோ படுத்து வாங்கங்க எல்லா ஸ்கூல்லேதி இங்கன்னு இல்லைங்க எல்லா
எல்லா எடத்துலயு மாறிடுச்சுங்க காலம் மின்னெல்லா வந்துட்டு நம்ம படிக்கிறச்ச எல்லா ரொம்ப வந்து ஆ பயப்படுவோ டீச்சர்ஸ் பாத்தாலே ஒரு மரியாத இருக்கும் ம் பயம் கலந்த மரியாத குடுப்போ இப்ப இருக்க பசங்க கொய்ட்டா வந்து ஹாய் சொல்றாங்க பாய் சொல் ஏன் பொண்ணே எடுத்துக்கோங்களே அவங்க டீச்சரோட ஃப்ரெண்டு் மாரி பேசிக்கிட்ருக்கா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்பல்லா வந்து பேச பயப்படுவோ ஏன் பொண்ணு அசால்ட்டா ஹாய் மம் நிக்க முடியாது இது ஆமாங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க இப்ப டீ ச்சர்ஸோட அது ஒரு பக்கோ சந்தோஷமாவு இருக்கு ஒரு பக்கோ கஷ் டமாவு இருக்கு பிள்ளைங்க என்ன பயப்படு ஒரு எதுனா ஒரு தப்புனா ஒரு பயப்படணு இல்லையா பிள்ளைங் ஆ
அதுக்கான இது வரு ம் சரிங்க தோழி நன்றி தோழி நீங்க அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி
நன்றி நன்றி
ம் நன்றி தோழி